ஹல் சொல்லுங்க மேடம் ம் யார்ட்டியுமே பேசலயே
அப்ப ஏ போன் எடுக்கல
ஏய் ஃபோனு எல்லாம் இவங்க நோண்டிட்டே இருக்காங்கன்னு நா மேல தூக்கி வச்சுட்டே
அப்படிய நா நீங்க எல்லாரோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சே நா கௌதமிட்ட பேசிட்டு இருந்தேனா
அ அ
அப்புற தா சரி ரைட்டுனு உனக்கு வ உனக்கு போன் அடிச்சே அடுத்து யாருக்கு ஜோக்கு அடிச்சே ஆண்ட்ரோக்கு அடிச்சே அபிக் கு அடிச்சே யாருமே எடுக்கல அப்ப நாலு பேருக்குள்ள மாத்தி மாத்தி பேசிருக்கங்கன் நெனச்சே
இல்ல இல்ல எனக்கு நா அஞ்சு மிஸ்கால் கெடக்கு நார்மல் காலே இப்பதா பாக்கே எல்லாரு எடுத் து கார் கேமு மூணு கேமு ஏத்தி வச்சிருக்காங்க ஏத்தி சார்ஜ் ஃபுல்லா எறக்கிட்டாங்க பத்துதா இருந்துச்சு ஆனா சார்ஜர் தூக்கி போட்டு மேல தூக்கி போட்டு வச்சிருந்தே
சேரி சேரி ஏ இவங்களா யார் இந்த பிள்ளைங்க
இது அண்ண ற அண்ண பாத்தில அன்னைக்கி பாதபூஜ அன்னைக்கு ஆ ஆ அவங்க இப் ப பேசினது அவதா அவனுக்கு ஒரு அண்ண சுபரிஜோ சுபரியா ப்றோ இன்னோர் அண்ணனுக்கு ரெ ஆ ரெண்டு பேரு அண்ண தங்கச்சி இன்னோரு அண்ண இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க
நாலு பேரு வீட்லதா இருக்காங்களா
ஆறு பேர் ஆறு குட்டி பசங்க இப்ப இருக்கறது அக்கா வீட்ல அக்கா வீட்டு்ல இருக்கது ட்வின்ஸ் அது நதியென் நதியா அ மொத்தோ ஆறு பேர் ஆறு பசங்க இருக்காங்க
இப்ப நீ எங்க இருக்க அக்கா வீட்ல உங்க வீட்ல இல்லையா
ஆஹா இல்ல ந டைரக்டா அங்கெரேந்து அதா ட்ரெயினக்கு போனு ட்ரெயினக்கு போனுனு சொல்லிட்ருந்தேல்ல சீக்கிரம் போணு அங்கே இர்ந்து டைரக் டா இங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டே
ஓ எங்க இருக்கு அக்கா வீடு
அக்காவீடு வாகைக்குளம்
தெரியாத எங்க இருக்கு மெய்ன் ஏரியா சொல்லு
அம்பை அம்பைலருந்து ஒரு டென் மினிட்ஸ்
ஓ வாகைகுளம் தெரியு கேள்விப்பட்ருகே ஆனா எனக்கு தெரியாது எங்க இருக்கு
ஆ வந்தனே எ தங்கச்சி வந்து கூப்புட வந்ட்டா வண்டில
சேர் சேர் செரி உ தங்கச்சிகிட்ட எப்டி போது
ஆ போது அவ மே இப்ப கொஞ்சஸ் அமைதியா பண்றா அவ்ளோதா
சேரி சேரி
எர்ச்சலா இருக்கு எனக்கு இப்போ நல்ல வந்த ஒன்னே சரியான தூக்கோ
அ
நா ஒரு அஞ்சரைகுதா எந்திச்சே கோகுல் தா கால் பண்ணிருக்கா வேல பத்தியா என்ன வேல பாத்த
தூக்கமா வந்துச்சா டீ போட்டே
ஆ
டீ போட்டு பூஜ ரூம்லா ரெடி பண்ணி வெச்ட்டு படுத்தனா ச சரியான ஒடம்பு வலி என்னன்னே தெர்ல ரொம்ப ஒடம்புவலிக்கு காய்ச்சல் வர போற மார்ருக்கு
ம்
அப்றந்தா எந்திச்சே சேர் ரைட்டு நா ஆண்டோதா ஃபோன் அடிச்சே கால் பேசுணோமேன் ஞாபமே படுத்துனா
ஆமா எனக்கு அவ அடிச்சிட்டே இருக்கா என்று
அ அதா இந்த கால்ல எனக் கார்த்திகிட்ட பேசுனாதா கட்டாவும்ல ஃபஸ் டாஸ்கே முடிக்குல அப்டின்னே ஓங் கிட்ட கெளதம் கிட்டயு பேசுலல்ல ஒருத்த யார்ட்டயோ ஒருத்தட்ட பேசுனா முடிஞ்சுறு ஒனக் ஃபோன் அடிச்சனா நீ எடுக்ல சேர் அவ்ங்க எல்லாரு இருந்ததுனால நா அப்றோ கௌதம் ஃபோன் அடிச்ச அவ எடுக்கமாட்டா நெனைச்ச எடுத்துட்டா முடிச்சுட்டு இப்பற ண்டாது ஒனக்கு எத்தனாது
எனக்கு மொத்தமே மூணு தா முடிச்சுருக்கே
மூணு முடிச்
ம் மா மூணுனா என்ன பத்துல மூணு ஆ அவ்ளோதா மொத்தமே ஆமா நா யார்ட்டயு பேசவேல்ல ம்
எனக்கு ஆக்சுலா போனதுல ஆண்ரூகூல கால் கட் ஆய்ட்டு
என்னக் இந்த மூணுலயுமே எனக்கு ஜோகூடது கட் ஆய்ட்டு
ஆ
ம்
அப்டி எப்டி
ஆமா அவன்ட்ட மட்டு தா பேஸ்னே
அது மட்டு கரெக்டா பேஸ்ட்ட
இல்ல அவன்ட தா நா ஃபஸ்ட் பேஸ்ன அவ எனக்கு பேசு போது ஜோ கால் நீ ஏதோ மெசேஜ் ப ஒர் நாள் கால் பண்ணி அது பாதிலே போய்ட் டு அவுனுக்கு அவ எங்கிட்ட பேசுபோது அத சொன்னால
டுனா கரெக்டு கரெக்டு
சுகன்யா லூசு கத் திட்டா எ காலு போய்ட்டு எ அ நூர்வாபோய்ட்னா அவதா காரணோ அப்டி இப்
ஓ அந்தளவுக்கு என்ட இப்டி கத்துலயே ஒன்னால தா ஏ காலு போச்சின்தா சொன்னா காசுபூனு என்ட்ட கத்தலயே பையபுள்ள வறட்டு
சேர் சேர் அவன்ட்ட கேக்காத
கேப்பே ஏ கேக்கூடாது
செரி கேட்கன்னா கேளுங்கடி உங்க இஷ்டோடி போங்க
செ இது பண்ணி குடுத்து கேட்ட மாரி இருக்கு வேண்டா
ம் ஆ அன்னிக்கி இங்க திட்டிட்டே இருந்தா இவ்ளால்லா ஒண்ணு என்க்கு கரெட்ட எயிட் மினிட்ஸ் ஆன் பேசிட்டு இருந்தோ அந்தனைக்கு நீ கால் பண்ணிட்டே நெனைக்கே கட் ஆயிட்டு எதுக்கட் ஆச்சு நா தா கட் பண்ணனா அப்டின்னு பாத்துட்டுக்கே
இ அப்பல்லா நம்ம கட்டுலா ஆவாதே ஆமா கால அட்டன் பண்ணிருப்பானா இருக்கு
ஆ அவ அட்டன் பண்ணதுனால எனக்கு எனக்கு கட் ஆயிட்டு
அ அது அட்டனே பண்ண கூடாது அப்டியே உட்டுரணு அந்த அறிவு உ புருஷனுக்கு கெடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியு
ஸோ
என்ன என்ன ஏ அமைதியான
ஒண்ணு இல்ல ஒன்னுல்ல
ஆ ஆ கேக்கல
ஒன்னு இல்லடே ஒன்னு இல்ல என்ன
செரி இன்னைக் மதன் எதுக்கு உனக்கு கை குடுத்தா ஏ எனக்கு தெரியாம எது நடக்கா
ச்சி இல்ல எனக்கு எதுக்கு எதுக்கு கு அவனா கை குடுத்தா குடு குடுன்னா ஆனா நா குடுக்கவே இல்ல எதுக் எதுக்கு நா கேட்கவே இல்ல செரி ஏதாச்சு கலைப்பா நம்ம குடுக்க கூடாதுன்னு சொல்லி நா குடுக்கவு இல்ல ஃபர்ஸ்ட்
செரி செரி இல்ல எனக்கு தெரியாம ஏதவு ஓகேன்னு சொல்லிட்டீங்களா அப்டின்னு பாத்த எனக்கு தெரியாது நா அதா உ கிட்ட கேக்கேன் எனக்கு தெரியாம ஓகே எதுவு சொல்லி வச்சி இருக்கியான்னு
ஆ இல்ல
அ அதா கேட்ட அப்டின்றது அவங்கிட்ட ஷர் பண்ணுவோமில்ல அதா கேட்ட
அவனா கை கொடுத்தா நா அண்ணா அவன்கிட்டயையு கொடுத்த நா அவன தா பாத்துட்டுந்த எதுக்கப்பா அவன பாக்க எனக்குன்னு நாதான உனக்கு கை நீட்டுற அப்டின்னு சொன்னா
ஆ
ம் அதுப்பற ஃப்ரீயா விட்டோ நா பெருசா இருக்கல அவனு வச்சா கொஞ்ச நாள் விடு அப்டின்னு அப்டின்னு சொல்லிட்டா ஓகே அன்னைக்கு நாங்க பைக்ல வந்தோம்லா காலேஜுக்கு அப்ப அததா பேசிட்டு இருந்தா
ஆ அன்னிக்கு கோகுல ஜோ வந்தாங்கள பின்னாடி எப்டி உங்கள ஃப்ரீயா பேசு விட்டாங்க
ஏய் இல்ல அவங்கதா புது பஸ் ஸ்டாம்பப்ல அவன ட்ரா ஜோ ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க இல்ல நா காலேஜ் வரலா அவ அப்டியே கூட வந்த நா ஓட்டிட்டு
ஆமா அவ எங்கயோ வரா வீடியோ எடுத்து அனுப்புனால கருதி தருவ பாலம்லா
தருவப்பழம் இல்ல அது வண்ணார்பேட்ட ஆ
அப்டின்ன நா தருவன்னு நினைச்சிட்ட
இல்ல இல்ல அதுக்கப்பற தா நாங்க அங்க இருந்து இங்க வர வந்தோ
அப்டியா
ம்
மிருதுவ நா ச லோவ தா ஓட்டிட்டு வந்த ஸ்பீடாலா வரல நா நரமாச்சு ஸ்பீட்டா போவ அன்னிக்கு ஸ்லோவாத ஓட்டி வந்த
ஆ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா
அப்டின்னு இல்ல அவ வண்டி கட கட கட எல்லோ கலர்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க தெரியுமா அதுல போகும்போது தட தட தர தட தடணு ஏருது அதனாலே ஸ்லோவா தா ஓட்டிட்டு வந்த
செரிதா ஆ நாளைக்கு உன்ன பாக்க வரலாண்டு இருந்தே
வா நாளைக்கா சரி வா வரன வா
நீ உடல்நிலை வேற செடி இல்ல நாளைக்கு வந்து பொறுத்தா வர இல்ல நாலனைக்கு வர
நால அன்க்கு வேண்டா நாளகழிச்சு வராத ஃரைடே வேணாவா
சேரி அப்ப ஃபர்டே வரட்டா
ஆ ஓகே நா தேர்ஸ்டே நா லீவ் போட்டாலு போட்ருவ
அப்டியா எனக்கு ரொம்ப உடம்புவலிக்கு என்னனு தெர்ல ஜோடி சொல்லிட்டு தா இருந்தா நாளைக்கு கா டி பாக்கபோற அப்டின்னு சொல்லிட்டுதா இந்த படிக்க போன படுத்த ஒடன இதாயிட்டு சரியான வழி ஏனே தெர்ல யாருனு தெர்ல இரு வர
எனக்கு அபிய நினச்சா கஷ்டமா இருந்துச்சு ஐயோ அஞ்சுமணி வரு வச்சு கொல்றாங்களே ஏதாவது வேல கொடுத்து த்தா கூட பரவால வேலைக்கு
இல்லயே இவ ரேடியோல படிச்ச மாரி இருச்சுப்பா
உனக்கு வேல இருக்கா எப்டி
எனக்கு வேல இல்ல நா பண்ணாதா உண்டு நா இது பண்ண பண்ணல எனக்கு பெருசா வேலையு கொடுக்க மாட்டாங்க
அந்த சைடா லைட்டு அதுவா அப்பா வந்துருகாங்கா இருடி ஒரு நிமிஷோ
ஆ ஓகே ஓகே
என்ன அப்பா வந்திருக்காங்க மம்மி அப்பா வந்திருக்காங்க எம்மாவ் அப்பா வந்திருக்காங்க ஆமா இன்னைக்கு வென் வே முடிச்சுட்டு வேலவன் போன கார்த்தி
வேலவன்னா ஆமா ஆமா அண்ணி அர்ணா கூடதா வீட்டுக்கு போனியா
இல்ல இல்ல நா மத் போன லீக்குய்ட் வாங்குன எங்க அம்மா பெருசாவாய்ட்டுவா பெருசாவிய்ட்டுவான்டா
ம்
சேரி கட்டி என்னால தூக்கிட்டு நடக்க முடில
வாஷிங் மிஷின்கா
ஆமா
ஆ
செத்துட்ட எனக்கு ரோட கிராஸ் பண்ணா அந்த சென்ட்ருல ஒண்ணு போட்ருப்பாங்களே அங்கநிக்குது காத் அடிக்கி காத்துல கம்பில போய் இடிக்க போறே எனக்கு ஒரு மாரி ஆய்ர் ச்சி சரவணால வேற எட்டி எட்டி பாத்தே யாருமே பக்காங்களா அப்டினு தனியா கிராஸ் பண்ண எப்டி காத் தில பறக்காத அப்டினு நெனச்சு சிரிசிட கூடாது அப்பிடின்னு
பட பட கிராஸ் பண்ணி நடந்துட்ருக்கே காத்து அப்டியே என்ன தள்ளுது கடுப்பாய்ட்டு எங்க அக்கா ஃபோன் அடிச்சு ஃபோன வைப்ப தூக்கிட்டு நடக்க முடில அப்டி இப்டின்னு கத்தி வுட்டே ப நல்ல வேள ஒரு ஆட்டோ வந்தா ஆட்டோல ஏறி வன்ட்ட ரொம்ப நேரோ நின்னுட்ருந்தே அப்றோ தா ஆட்டோ வந்தா அவளுக்கு அதுக்கு மூணு மணிக்குல்லா முடியு எனக்கு வந்து அந்த அருன்ணா யேர்நாளா அன்னைக்கு பாத்தியா இல்லையா நீங்க அங்க போறிங் ளா நீங்க அம்பைக்கு அங்க உங்க ஊருக்கு வருவீங்ளா
ஆமா பைபாஸ் பைபாஸ் ஆ
பஸ் அங்கதா நிக்கு
ஆ ஓகே ஓகே ஜோ ஒரு நாள் சொல்லிட்ருந்தா நாங்கா பைக்ல போனோ அப்டின்னு
ஆ
ஓண்ட சொல்லல சொல்லி சொல்லிருப்பாளே
ஏண்ட ஒன்னு சொல்லலையே
சொல்லுலியா
ஆ ஹ ஏவ நாந்தா போட்ட அப்பா பாக்கணு நாங்க
அன்னைக்கு சொன்னா நானு அவளு ஒன்னா வீட்டுக்கு போம்போது பேசிட்டு இருந்தா
அ அவூங்க தொறந்து போட்டு வந்தா பிரச்சன இல்ல நா தெறந்து போட்டு வந்தா கத்திருப்பாங்க
ம் இது தெரியுமா கோகுல் ஜோ பர்த்டே அன்னிக்கு கோகுல் ஃபுட்டு் குடுக்கபோறது கோகுல் உங்ககிட்ட பேசுனானா ஹலோ ஏ சுகனியா ஹலோ மேடம் ஆர் யூ தேர் உங்க வாய்ஸ் இஸ் நாட் தேர் மேம் சுகன்யா